தோழி வணக்கம்
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரோ நல்லா இருக்காங்களா
எல்லாரோ நல்லா இருக்காங்க நலமா இருக்காங்க
சரி தோழி இப்ப இந்த சாம்பார் எப்டி வெப்பீங்கன்னு எனக்கு சொல்றீங்ளா இட்லி சாம்பார்லா எப்டி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கனு கொஞ்சொ சொல்றீங்ளா
இட்லி சாம்பாரா இட்லி சாம்பாருக்கு செரு சிறுபருப்பு செவன்ட்டியு தேட்டி துவரம்பருப்பு இருக்குல்ல அதுல அது கொஞ்சொ போட்டுப்போ எங்க வீட்ல அது ரெண்டு து நல்லா கழுவிட்டு இதுல வந்து குக்கர்ல வச்சு நல்லா குழையிற அளவுக்கு வேக வெச்சி எடுத்து வச்சிருக்கோ
ம்
ம் அப்றொ வந்து சின்ன வெங்காயொ தக்காளி காய்கறிகள் அது எல்லாமே கொஞ்சொ ஒரு லைட்டா என்ன ஊத்தி வதக்கிப்போ
ம்
வதக்கிட்டு இது வேக வெச்ச இதுல வந்து கொஞ்சொ புளிக்கரச்சி ஊத்திட்டு இந்த காய்கறிகள கொட்டி மெளகாத் தூள் போட்டு கொஞ்சொ கொதிக்க உட்ணு
உம்
ஆ இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து கொஞ்சொ வர மெளகா மல்லி ஆ ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயொ கொஞ்சொ சீரகொ மெளகு வறுத்துட்டு ஆ நல்லா பொடி பண்ணிட்டு அத வந்து இந்த சாம்பார் இட்லி சாம்பாருக்கு நீங்க ஊத் த்தி கொதிக்க வெச்சீங்கன்னா நல்ல ம ம மனமா இருக்கு கடசீயா தாளிப்பு எல்லாத்தையு காய்கறி எல்லா வெந்ததுக்கப்பறோ கொஞ்சொ வானொலியில கொஞ்சொ எண்ணெ விட்டு கடுகு சீரகொ பெருங்காயத் தூள் மெய்னா பெருங்காயத் தூள் போடணு போட்டுட்டு ஒரு ரு ரெண்டு கொட மெளகாய் மேரி இந்த சிவ் சிவப்பு மிளகாய் இரு குல்ல அத ஒரு ரெண்டு போட்டுட்டு தாளிச்சி நீங்க அத சாம்பார்ல கொ கொட்டிட்
உம்
ஆ கொத்தமல்லி கருவேப்புல போட்டு நீங்க எறக்கிட்டீங்னா நல்லா இருக்கு இட்லி சாம்பார் அந்த மசாலா தா மனமே
ஆமா ஆமா நா கூட அந்த மாரிதா ப்ரிப்பேர் பண்ணுவ தோழி இவுங் இட்லி சாம்பாருக்கு தனியா பொடி ப்ரிப்பேர் பண்ணியே வச்சிருவ நா நீங்க சொன்ன மாரியே ம் அ நா வந்து இதுல மசாலா என்னன சேவ் பண்ணா ஆ ம் வர மல்லி இருக்குல ம ல்லி ஆ வெந் தயொ கொஞ்சொ சீரகொ பட்ட மெளஹா இ சீரா சீரகொ கொஞ்சோ அதிகமா எத்துக்கணு வெந்தயங் கொஞ்சோ கம்மியா வெச்சுக்கணு அது மாரி லைட்ட வறுத்துட்டு அத பொடி பண்ணி கடச்சியா எறக்கும் போது தூவிட்டு இந்மாரிதா நா செய்வே
ஆமாம்மா நம்ப இட்லி சாம்பார் செஞ் சாலு அது வந்து அந்த மசாலாவோட வாட தனியா இருக்கு
ஆம்மா
ம் வெண்பொங்கல் எதுவு உங்ளுக்கு தெரியுமா
உம் தெ
எனக்கு அந்த அளவு கு வெக்க தெரியாது
ம் அ ஆ வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா நா வந்து செரிங்க அ வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா பச்சரிசியியு கால்பங்கு சிறுபருப்புன் சொன்னீங்கில்ல பைத்தம் பருப்பு அதுவு சேத்து ந தனியா ஊற வெச் இத ஊற வெச்சா குக்கர்லியோ இல்ல பா பாத்திரத்திலியோ சீக்கிரோ வெந்துரு அதாங்க அப்டிங்க அதனால நா தனியா ஊற வெச்சுட்டு அதுக்கப் பறமா வேக வெப்பே வேக வெச்சி அதல ஒரு பச்ச மெளகா போட்டுட்டு வேகவெச் சர்றது காரோ அதுல எறங்கு போறதுனால அ அது க்கப்பறோ ம் யா அது நல்லா வெந்து குழைவா வந்ததுக் அப்றோ அதுல நெய் கொஞ்ச சேப்பேன நெய் சேத்துட்டு அத எறக் கி வெச்சிட்டு அதுக்கப்பறோ அ சீரக ம் மிளகு ஆ முந்திரி போட் ட்டு எறக்கி தாளிச்சி ஆ எறக்கிடுவே அப்டிதா செய்வே வெண்பொங்கல்
அளவு தண்ணீ அளவு எதும் தெரியுமா
அந்த தண்ணீ அளவு பாத்தீங்ன்னா ஒரு டம்ளர் அரிசி அப்டினா தெரி
எத்தன டம்ளரு
மூல்கற மாரி தண்ணீ ஒரு டம்ளர் அரிசி பர அ ஆமா மூணு மூன்ற டம்ளர் வா தோழி
ம் ம் விசில் எத்தன விசில் விடுவீங்க
அ விசில் பாத்தீங்கன்னா சிம்ல ஃபஸ்ட் வச்சிட்டு ஏனா பொங்கி டக்குன்னு வரும் அப்படிங்கறனால ஆ ஃபஸ்ட் சிம்ல வச் டு அதுக்கப்புறோ ஒரு விசில் வெப்ப தோழி லைட்டா சவுண்ட் வர் வபோது அப்புறம் கொஞ்சம் ஒரு ீசல் வைப்பேன் என்ன எனக்குனே பச்சரிசிங்கறதுனால ஊற வச்சதுனால க ஊர் இருக்கு அதுவே நல்லா வெந்து மறந்து வந்துரு
ம் அத நம்ப வே என்ன தா நம்ம வீட்ல செஞ்சாலு அந்த கடையில செய்யற மாரி
வரமாட்டேங்கிது ஆமா என்னல்லா போட்டு பிரிப்பேர் பண்றாங்கன்னே தெரியில நம்ம என்ன தா வெண்பொங்கல் வீட்டில செஞ்சாலு ஹோட்டல் செய்யறது அது வேற மாதிரி டேஸ்ட்டா தா இருக்
அதுதா எப்படி என்னானு எனக்கு தெரியில அதா உங்களுக்கு ஏதும் ஐடியா கெடைக்குமா அப்படின்
தெரியல ஆமா தெரியல எனக்கு அது மாரி குழப்போ ரொம்பா நாளாவே உண்டு
உம் உம் நீங்க வந்து இப்ப வெண் பொங்கல் செய்யும் போது அஹ் இப்ப ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் நீங்க எது போடுறீங்க அரிசி போடுறீங்கன்னா நா ஒரு முக்காட் டம்லர்றாவது பருப்பு போடனும் ஈக்குலாஸ் சம்ம அ பாதிக்கு பாதியா போடாமா அஹா கொஞ்சோ ஒரு முக் முக்கல்ல அப்ப அரை ஹ அர பங்கு நீங்க பருப்பு போடணு கொஞ்சோ அதோட இன்னு ஒரு புடி அள்ளி போட்டீங்குன்னா அது அதிகமா போடணு போடும்போது அந்த பொங்கல் வந்துட் டேஸ்ட்டு கொஞ்சோ நெறியா இருக்கோ நல்ல சுவை வந்து நல்லா இருக்கோ
அஹ பருப்பு அதிகமா சேக்கல்லா கூடாதுன்னு சில அஹா யூடியூப் சேனல்ல பாத்தே அதுனால கொஞ்சோ கால் பங்கு சேக்குறது ரன்னீங்கிஸ்
இல்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சுவை வந்து நல்லா வரும் கொஞ்சோ அத இறக்கும் போது கொஞ்சோ நெ ட்டு நெய் விடணு அது மாரி பண்ணு
ஆஹா நெய் கொஞ்ச அதிகமா சேக்கணும்
ஆஹா கடையில்ல என்ன பண்ணுவாங்குன்னா கரண்டியில கவர் கட்டி அஹா கவர் கட்டிக்கிட்டு அதுல கொஞ்ச நெய் தடவி வெச் வெச்சுருப்பாங்க நெய் இல்லன்னா எண்ணெய் என்ன பாமாயில் எண்ண இருக்கு இல்லையா அது கொஞ்சோ தடவி வெச்சுகிட் ட்டே டே அந்த பொங்கல எடுத் க்கும் போது அழகா வந்து தட்டுல வந்து விழு ஒரு கோப்பை மாரி ஆம்மா அது மாரி சில அ ஆஹம் வழிமுறைகளா அவுங்க ஃபா பின்பற்றுருவாங்க நம்ப வீட்லஸ் செய்யிற அளவ் செய்யும் போது அந்த மாதிரில்லா செய்யிணுன்னு அஹா தேவையு கெடையாது ஆஹ நம்ம இயர் கேயாஇயற்கையா செய்ய நமக் என்ன வருஷோ செய்யில்லா கண்டிப்பா
ஆமா
அஹா நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆஹ ஆமா நீ சொல்றது சரிதா இப்ப நம்ம விட டேஸ்ட் வந்து அவங்கள்ட கொஞ்சோ அதிகமாதா இருக்கு நானே நெனைப்பே வெளியில போறப்ப நெனைப்பே கேட்டு பாப்போமா பொங்கல் நீங்க எப்டி திக் ஃபிரிப்பேர் பண்ணுவீங்கனு கேட்டு பாக் பாபமானு தோணிருக்கு சமையல்காரங்கள்
ஆஹ்
ஆமா எங்க வீட்டுக்காருக்கு வெண்பொங்கல் வந்து ரொம்ப புடிக்கு யென் என்னோட கணவருக்கு வெண்பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கு அதனால அதன நம்ம சேய்ரத விட அது கொஞ்சோ நல்ல டேஸ்டா இருகுல்லயா அதனால கேட்டுபாபோ தோணு உம் சில பேர் பால் எல்லா கலக்குறாங்க பால் கலந்து கூட பாக்குறாங்க சில பேர் பால் எல்லா கலந்து கூட நா கேள்விப் பிருக்க அரிசியோட பால்ல சேத்து வைக்கிறது அந்த மாரிலா கேள்விபட்ருக்கே
இப்பதா பிரியாணிலயே பால் கலக்கறாங்க நெஞ்யெரிச்சல் செல்வராம இருக்கறதுக்காக பண்றாங்க நீங்க ஒண்ணு இல்ல பருப்பு நீங்க எப்போது சேக்குற அளவுவோட் ஆ அளவ விட ஒரு ஒரு புடிப் ப்பருப்ப கொஞ்சோ கூடுதலா சேத்து பாருங்க
உம்
டேஸ்ட் கொஞ்சோ நெறையா கூட்டி குடுக்கு
ஓ பாக்கறே தோழி
அஹ் வெயில்ல வந்து கண்டிப்பா பாருங்க வெயில் அழகிட்டாக்கணு அதுக்கு ரொம்ப ஸ்கின் அத முகம்ல ரொம்ப கருப்பா போகுது அதுக்கு எதுவும் உங்கள் க இது இருக்கா வழிமுறைகள் எதும் இருக்கா டிப்ஸ் எதும் வெச்சிருக்கிங்களா
ஆஹ் சன்ஸ்கிரீன் போடலானு சொல்லுவாங்க சன்ஸ்கிரின் உபயோகப்படுத்துறீங்களா
இல்ல அது யூஸ் பண்ண எனக்கு என்னமோ செட் ட்டகல
ஆஹ் ஆமா சில பேருக்கு செட் ஆகாது சில பேர் சொல்றாங்க சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சில டாக்டர் சொல்றாங்க சில பே சில பேர் சொல்றீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப கேர் அது கண்டிப்பா போட்டுக்காங்க வீட்டுல இருக்கவங் கூட போட்டுக்கங்கன்னு சொல்றாங்க நான் ஆ அந்த மாதிரி ஸ்கின் கேர் எலாம் எதுவும் எடுத்துக்கறிறது இல்ல உ வீட்டுக்கு இப்பன்னு பாத்தீங்க தயிர் போடலாம் தயிர் தயிரு அ போ உகாந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க
நமக்கு வந்து எங் நமக்கு வேலை வேலை வீடுன்னு கரெக்டா இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது
ஆ நீங்க வெள போலாம் ப்ளே பேக்
உம்
ஆஹ் கையில கூட ஸ்காரஃப் நறைய இருக்கு நானே வாங்கி வச்சிருக்கேன் வண்டில போறதுக்காக கையில ஸ்கார்ஃப் ப்ப புல் புல் ஃபுல் பாடிக்கும் ஸ்கார்ஃப் அது கூட போட்டுரு நீ வெளிய போலாம் அது அவ்ளவ கையில இருந்து உங்களுக்கு ஏதகாது
ம் இருக்கு அத நம்ம எங்க அவசரத்துக்கு டக்குன்னு போனோம்னா மறந்துடுறோம் சில நேரம் நம்ம வேலையும் கொஞ்சம் அலையற அளையிற வேலங்கிறது னால கொஞ்சம் கடினமா இருக்கு
உம் ஆஹ்
உம் பாப்போம் நான் நான் வந்து அடுத்த டைம் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாக்குறேன் வீட்ல இருக்கும் போது அந்த தயி யும் தக்காளியும் போடுவோம் தயிர் தக்காளி ஜீனி கடல மாவு என்னென்ன கெடை கிதோ எல்லாத்தையுமே போட்டுற்றது உம் ஏன்னா நேரமின்மையின் காரணமா தான் ஒண்ணும் போடமுட்ல
ஆமா ஸ்கேர்ஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது ஆன்லைன்லலா நெறைய கெடைக்குது நீங்க வச்சிருக்கீங்களா
உம் இல்ல இல்ல வாங்கணும்
கெடையாது நீங்க வாங்குறப்ப கலர் வாங்காம ஒயிட் வாங்குங்க ஒயிட் தான் வந்து வெயில இழுக்காது வேற எந்த கலரா இருந்தாலும் டார்க் கலரா இருந்து துசுன்னா வெயில இழுக்கும் அதனால ஒயிட்டு வாங்க ஒயிட் கலர் கையில ஹேண்டுக்கு யூஸ் பண்றது இருக்கு நானே வச்சுருக்கேன் நான் ரேராதான் வெள்ல போவேன் இருந்தாலும் நானே னே வச்சுருக்கேன்
ஓகே தோழி ஓகே ஓகே நன்றி தோழி ஆஹ் ஆஹ்